ஒ
ஹலோ
என்ன ஒரே தடால் புடால்னுருக்கு
அது அங்க வேல செஞ்சினுக்றாங்க
செரி செரி சாப்ட்டீங்ளா
சாப்ட்ட சாப்ட்ட சாம்பாரு சாப்பாடு சிக்கனு கிரேவி
ஒரே ஜாலிதா
என்னா பண்றது இன்னோ நல்லா சாப்டணுதா ஆச
ம்
கஷ்ட காலமா இருந்னால திவால்ல கம்பெனி
அதுக்குள்ள வேற வேலைய தேடிக்கோங்க
பண்ன பண்ரோ அந்த இது அந்த இதுல்லா முடிஞ்சுச்சு அந்த ஒரு ஏரி ஒண்ணு விக்கிறாங் சொன்னங்களா ஆ அந்த அட்வான்ஸ் எல்லா போட்டாங்கள்ள முடிஞ்சுச்சு அதுக்கப்றோ மு சோ முச்சு குடுத்தா மத்தப் பெமெண்ட்டு சொன்னாங்க
இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்னீங்
ஆமா அது இப்போ முடிய போது இப்ப முஞ்ச உனே எனக்கு நிக்க வச்ச காச எல்லா பழைய ஊர்ல குடுக்குறனிறாங்க
ம் ம்
அது குடுப்பாங்க இதுக்கு இந்த புரோக்கரு இது காசு வரு
ம் ம்
அதுவு தரமைக்கிறாங்க
சொல்லினே தா இருக்கிறாங்க தரவே மாட்டறாங்களே
ஆ இப்ப முஞ்சொன்னே தரணிக்கறாங்க இது வாங்குனாவங்களு தருவாங்க ஆ காசு குத்தவங்களுக்கு தருவாங்க ஒரு செய்டுலா தம்பி காசு குத்தவங்க சைட்ல அவன் பேசனிகிறா அதெல்லா ஆக்சுவலா தரணிக்கிறாங்க அவுங்க இந்த பக்கம் இவுங்க தரணிக்கிறாங்க
குத்தா நல்லாதா இருக்கு அத்த மாச ஃபீஸ் எல்லா வேற கட்ணு பாப்பாக்கு
ஆ அதெல்லா பண்ணிரலா தோ அது அ வட்டிலா கட்டின்ருந்தமே அதல்லா குத்துலா
ம் ம் ம்
இந்த ஃடியூவு கட்டிக்கில
என்ன ஃடியூ
அ இது கூட்டுறவு வங்கில வாங்கனது
அதுவா ஆமா ஆமா அ மரந்தே மரந்துட இதோட மூணு மாசோ
அது தா அக்கா கட்டிர்லா ப்போ
இன்னு போனும் எதுவு வரல லெட்டரு வீட்டுக்கு எதுவுமே வரல எப்டின்னே தெர்ல
பேசுவாங்க பேசுவாங்க குத்தரலா அவுங்க போன் பண்றதுக்கு முன்னாடி குத்தரலா அதா இது மாதிரி நெலம போயனுக்கிது இந்த கவுர்மெண்ட்டு இப்போ இ கரெக்டா இதுவாயிருச் சுன்னாக்க கடைசில முடிஞ்சுட்ருக்கு அட்த்த வேலைக்கு போயிருக்கலா இப்ப அதன இப்ப இதனால எங்களுக்கு வேலை நிக்குது
ம் ஹீம்
எல்லா எல்லாரு இப்போ பிச்சக்குகிறாங்க அது இதுல்லா பணம் கட்ணுனா ஒரு இருக்கு
என்ன ஆவோனே தெர்ல நானு தேடினுக்குறே எதுவு கரெக்டா செட்டே ஆக மாட்டேது இவன விட்டுட்டு எங்க வேலைக்கு போறதுன்னு தெர்ல
ம்
அம்மா கிட்ட சொன்னா நீ வீட்டு அங்க அங்க ஊர்ல வந்து விட்ரு நா பாத்துக்கிறே அப்டின்றாங்க
இங்க எப்டி இருக்கோ
ம் உதாவானா என்ன ஒரு ஒரு வருஷந்தானே சமாளுச்சுக்குறே எப்படின்னா அப்டின்டா
ம்
அப்புற ஸ்கூல் சேத்துட்டா அவன் போயிடுவா ரெண்டு பேரையு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நா எனா வேலைக்கு கிளம்பிடுவே
இவன இவன பால்வாடிக்கு அனுப்பு பி பாரு அப்பதா ம அந்த இதுல்லா மறப்பா
பால்வாடிக் போனா கூட ஒரு ஆள் அங்கயே ஒக்காந்து இருக்கணு
அந்த இ ஸ்கூல் ஒண்ணு பாத்துமே அது
ஆ அதுக்கு ஃபீஸ் கட்ணுல ரெடி பண்ணு எவ்ளோன்னு தெர்ல பஸ் எல்லா கூட வருது ம்
எவ்ளோ இருக்கு ஒ கணக்குக்கு
எ பஸ் எல்லா சேத்து எப்டியோ ஒரு இருவதாயிடுனு நினக்கிறே
மாஸ்த்துக்கா
போனாதா போய் கேட்டா தா தெரியு எங்க வண்டி இல்லாம எதுமே கரெக்டா வே எதா வண்டி இருந்தா கூட நா கூட்னு போயிட்டு கூட்னு வந்துடுவே
இ வண்டி ரெடி அந்த வீடு மட்டும் வாங்கி குடுத்துட்னா டயரு வீடு மட்டு நா தா ஊட்ட வித்துடேல போன் அந்த அக்காக்கு போன் பண்ணா கொன்நாளுக் முன்னாடி அந்த வீடு இதுவு வாங்கி குடுத்துரு முஞ்சுது உள்ள கிட்ட எல்லா வர வச்சுட்டே உனே ஒன்னு மட்டா வரணுனா
ம் ஹீம்
நல்லாவு பேச முல்ல
ம்
இங்க அந்த தாம்பத்தா அந்த அண்ண டு புடியும்ம்ல
ஆமா
அவரு சொன்னாரு ஒரு ரெண்டு மூணு வேல இருக்குது எடுக்க போறே
ம் ம்
போட போறே போட்டு ஒரு து நா கூப்புறே நீ வந்துரு அப்டின்னு சொல்லிருங்க்ராரு அது இப்ப நாலு மாச ஆயிரு
ம் ம் ம்
ஆஹ எல்லா நம்ப்ள கூட்னு போய் வெச்சுகுனு வேல வாங்கிட்டு கரெக்டா நம் கொடுக்க மாடேன்றாங்க எங்க போனாலு நிக்குது
ஆமா நீங்க மாசத்துக்கு மாச சம்பளதுக்கு எங்கன்னா போலால
மாசம்பலத்து போலா இப்போத்திக்கி தேவ வந்து அதிகமாகுது
ரெண்ட ரெண் லட்ச ரூபா எதனா லோனு மையி அச்சிட்டு மாச அஞ்சாயிரரூபா கட்டுற மாரி அப்டியே பாருங்க
அதா என்ன பண்றதுன் தெர்ல இப்ப அம்மா கிட்ட தா நானு அது கேக்கலான்னு இருந்தே என்ன அம்மாவ ஃபஸ்ட்டு கால்ல ஹோட்டல் போட்லாமா எல்லாத்தையு ரெடி பண்ட்டு
ம் அதயாவது
அம்மாவ வீட்டுல உக்கார வெச்சுட்லானு இருக்கே அவங்க சாயந்தர வேல செஞ்சு அவங்களுக்கு குத்துட்டு கால்ல வந்து நம்பளுக்கு எத்துக்கலான்னு பாக்குற
ம் ம்
கால்ல ஓட்டல் நம்ம பண்றோமா அது நம்பளுக்கு சாந்தார அம்மாக் போயி ஆஃபீஸ் போறது அது அம்மாக்கே குத்துலான்னு இக்கிறே கால்ல அம்மா எனக்கு வேல செய்யப்போறாங்க சாயந்திர அவங்களுக்கு வேல செஞ்சு போறாங்க
ம் ஆனா நீங்க வரவங் வரவங்க போறவங்கல்லலா சும்மா ஓசில எத்து குத்துன்னு இருந்தீங்கனா
அதெல்லா குடுக்க மாட்டே
ஆ உங்கள பத்தி தெரியாதா தோ உங்க சித்தப்பா வருவாரு வாப்பா சாப்புடுப்பான்னு எத்து குடுத்துருவீங்க உங்க ஃப்ரெண்டு யாருன்னா அ வருவாங்க இந்தா டா சாப்புடான்னு எத்துக் கொடுத்துருவீங்க இல்ல காசு வாங்க மாட்டீங்க
ம் என்ன பண்றது தொழில்ல எல்லாத்தையு அனுசரிச்சு தா போமா
நீங்க அதையே பழக்க பண்ணி விட்ருவீங்களே
இப்ப நா போனா அம்மா குடுக்குறாங்க வீட்டுக்கு வேனா குத்து அனுப்புறாங்க
நம்ம ஃபேமிலி வேற மத்தவங்க ஒன்னா
அந்த மாரி நச்சினு உட்ர வேண்டியதா கம்முனு வீட்டுக் கூப்புட்டுனு
ம் இந்த மாரிலா இருந்தா எப்டி வியாபாரோ பண்ண முடியு
இப்போ ரோட்ல்லா போட்டுன்குறாங்கள போட்டு முடிக்கட்டு முஞ்ச ஒனே அதுதா பண்லானு இருக்குது இப்ப
ஆனா பூரில்லா கொஞ்சோ அவங்க இதுவா போடுறாங்க சாஃப்ட்டா வரமாட்டேது கடகடன்னு போட்டுர்றாங்க
எது
பூரி கொஞ்ச நாள் அம்மாவு அங்க இட்லி கட போட்னு இருந்தாங்கள்ல
அமா
பூரி அந்த அளவுக்கு இதுவா இல்ல ஒரு மாரி கிளியிர எப்டி சாஃப்ட்டா வரோல அந்த மாரி இல்லாம ஒரு மாரி கடகடன்னு போட்னு இருந்தாங்க
அதுக்கு இன்னா பண்ணு சாஃப்ட்டா வரதுக்கு
சாஃப்ட்டா வர்றதுக்கு தெர்லையே நா வீட்டுல போட்றேன்னே அது எப்டி இருக்குது
சோ அதா அது அதுக்கு என்ன பண்ணோ
எதுகுனு நல்லா பசையணு சாஃப்ட்டா
ம்
பெசஞ்சிட்டு ரொம்ப மெலிசா உருட்டாம அப்டியே நார்மலா உருட்டி நல்லா சூடான எண்ணையில போட்டு எத்த நல்லா புஸ்ஸுன்னு வந்துரு
ம் ம் ஆனா சப்பாத்திலா ஒரு சப் பாத்திலா
ம்
ரொம்ப ஆடா ஒரு மாரி இந் இங்க வீட்ல செய்றது
ம் ம் அது கவுமெண்ட் கோதும மாவு அப்படிதா இருக்கு ஆனா அதுதா உடம்புக்கு நல்லது
ம் ம்
எல்லா மைதாமாவு கலந்து வருது
ம்
அதுக்கு இதையே சாப்ட்டு போயிலா
ம்
போ என்ன பண்ணுர
சும்மாதா இருக்றே நா கூட பூரிக்கு வந்த சன்னா மசாலா போடுங்க அப்படின்ல்லா சொன்னே அது எனக்கு தெர்லமா எப் எப்டி பண்றதுன்னு தெர்ல அப்டனு சொல்லிட்டு அதெல்லா அப்டியே உட்டாங்க சட்னி கூட எதாச்சு ரெண்டு சட்னி வைங்க அ நறைய நறைய சட்னி செய்யாம ரெண்டு விதமா கொஞ்ச கொஞ்சமா செய்ங்க
ஆமா ஆமா இப்போ இப்போ அத போய்தா எல்லாத்தையு மாத்தணு நான்வெஜ்ஜு போட்ற மாறி
ம் ம்
வெஜ்ஜுல குடுக்கறதுனாக்கா ரெண்டு சட்னி
ம் டெய்லி ஒரே சட்னி இல்லாம வேற வேற சட்னி
வேர்க்கடல சட்னி புதினா சட்னி தக்காளி சட்னி கார சட்னி இத் மாரி ஒரு நாளைக் இ ரெண்டு இப்ப ஒரு நாளைக்கு வேர்கல்ல சட்னி ஒன்னு‌ கார சட்னி ஒண்ணு அந்த மாறி போல இன்னொரு நாள் வந்து ஒட்ச்ச கல்ல சட்னி பு புதினாச்சட்னி
ம்
இந்த மாறிலா வச் வெச்சு ரெண்டு ரெண்டு சட்னியா கொஞ்ச கொஞ்சமா ஒரு ஒரு ஸ்பூன் வெச்சு குட்த்தாலே கரெக்டா இருக்கு
ம்
பாக்கறவங்களுக்கு நெறைய வெரைட்டி இருக்குதுன்னு சொல்ட்டு நல்லா சாப்டுவாங்க தோசல்லா வந்து தோசல்லா வீட்ல சுட்டு குடுக்காம சுட சுட அங்கயே சுட்டு குட்த்தா இன்னு நல்லா இருக்கு
ஆமாமா அது‌ ஒரு இது சாம்பன் ஒருத்தட்ட சொன்னாங்க குடுக்குறேன்னு போய் நம்மகிட்ட காசு அத போயிட்டு அது பண்ண முடியு அதனால என்ன பண்லா யோச்சுனு இக்குறே இப்ப இந்த விஷய எல்லா முஞ்சிச்சுனாக்கா போயிட்டு அந்த பொருளல்லா வாங்கிட்டு அதுக்கப்புறந்தா போய் பாக்கணு
பேரிஸ்ல ரேட்டு கம்மியா இருக்கு சென்னைல
பேசனு அம்மா கிட்ட அது வந்து எல்லாரு உக்காந்து ஒன்னா உக்காந்து பேசுனா தா கர்ட்டா இர்க்கு
ம் ம் சேரி பேசுங்க நைட்டு வந்து
சேரி சேரி
ம் வச்சுட்டா
ம்